வணக்கம்
வணக்கம் எப்பிடி இருக்கீங்க நல்லாக்க தோழி நீங்கல்லா எப்படிருக்கீங்க தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இல்ல சாப்பிடும்னு தோளி இப்போ வெளியில போயிருந்தேன் கணவர் சொன்னார வா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலா அப்படின்ட்டு சரி நாஒரு கூட போயிட்டு விட்டு அவர் மசாலா பால் குடிக்கலான்னு சொன்னாரு அங்க போனா பால் சர்பத்து தங்க ஸ்பெஷல் செல்லு அப்பிடி சொன்னாங்க சேரி ஓக்கே எனக்கு பால் சர்பத் சொல்லுங்க நா பால் சர்பத் குடிச்ச குடிச்சுக்கிறே நீங்க வேணா மசாலா பால் குடிச்சு இருக்கோங்க அப்படி சொல்லனால அவரு பாலூ நா சர்பத்து குடிச்சிருதுனால எனக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு அதனால இப்ப எனக்கு க்கு பசி எடுக்கல இனிமேலு சி எடுத்துச்சுன்னா வேணும்னா சாப்பிடுறேன் நீங்க வேணுனா சாப்பிட்டுக்கோங்க என்னைய எண்ணவரு கிட்ட சொல்லிட்டேன் அதனால சாப்பிடுல அப்படியா சூப்பர் சூப்பர் அது ரொம்ப ஈஸிதா தோழி ஆனா நாம அத வீட்ல பண்ணாம வெளியில போய் கொசு சாப்பிடுறோம்
ஆஹ் ஆமா ஈஸி தா ஆனா அந்த கலர் பண்ண முடியாது கலர் எப்படி பண்றாங்க தெரல
அது வருது அது கிடைக்குதுப்பா ப்ளூபெரி சீரப்புன்னு அப்படின்னு கிடைக்குது அதுல ஜாமுன் சிரப்பு அப்படின் சொல்லி கிடைக்கும்
ஆனா கடையில நல்லா இருக்கும் டேஸ்ட்
ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல பண்ண மாட்டோம் கடையில போய் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு
ட்ல பண்ணலாம்
ஆஹ்
இது அண்ண அந்த பால் சர்பத்து தெரிய நா பண்ணது கிடையாது
உஹ்ம் அது பா அது எப்படின்னு நான் தெரியுமா பாதம் பிஸ்னி தெரியும்ல உங்களுக் க்கு
ஆமா தெரியும் அதுவும் சரஜா வித யம்
ஆமா அது நல்லா கொஞ்சம் தட்டி கொஞ்சம் இத்து கொஞ்சம் லைட்டா தூளா பண்ணிட்டு நீ நீங்க என்ன பண்ணும் தண்ணியில வாஷ் பண்ணி ஊற வச்சிருனு அது நைட்டு் ஊர வச் வச்சுட்டீங்கன்னா காலையில அப்படியே புசு புசு நிறைய ஆயிரும் அது அது என்ன பண்ணணும் நா ஒரு ஒரு கிளாஸ்ல போட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு நல்லா லைட்டா சக்கர போட்டு அப்பறமா அந்த ப்ளூபெரி சீரப்பு இருக்கோல்ல அதுவும் போட்டு நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா அடைச்சுக்கணும் அடிச்சு ட்டு அதுக்கப்பறமா நம்ம பாலு இப்ப நம்மளுக்கு அஹ் கொதிக்க வச்ச பாலு இருந்துச்சுன்னா அத ஆற வெச்சு போடலா இல்ல ஒரு சில பேர் அப்டியே பச்சையா கூட குடிப்பாங்க அப்படியே அந்த பால அதுல சேத்து நல்லா ஒரு ஸ்பூன்ல அடி அடிச்சு குடிச்சிக்க வேண்டியத் தா நல்லாருக்கு நங்கற நோம்பு டைம்ல எல்லா அதிகமா குடிப்போ இது ஆனா வெளில போனா வாங்கிதா சாப்டுவோ
ஓ சரி சரிங்க தோழி நறைய பேரு என்னுடைய தோழிகள் கூட சொல்லிர் காங்க அவங்க அவங்ளுடைய நோம்பு டைம்ல வந் து எதோ ஒன்னு செய்வாங்களா அது ஒரு மாரி இருக்குமா
ஆஹ்
அது ரொம்ப நல் லாருக்கு அப்டின்ற மாரி சொல்வாங்க அதுக்கப்றோ வட்னா போட்டு காட்டுவாங்
ஆஹ்
அப்டின் சொல்லுவாங்க நீங்க முட்ட மிட்டாயி வீட்ல செய்வீங்களா
ஆ செய்வே செய்வே
உங்களுக் செய் தெரியுங்களா
தெரியு அது எப்டின்னா நம்ம பாலு இப்ப பாலு ச்சின்னா கூட நம்ம செய்யலா இல்லனா நம்ம அது என்ன பண்ணுவோ பால திரிய தெக் திரிக்க வெப்போ அது அந்த லெமன்னு அதெல்லா இருக்குல்ல அது லெமன் போடுவாங்க சில பேர் வினிகர் போட்டு அந்த பால வெடிக்க வெப்பாங்க
அந்த மாரி எடுத்தா அதுல ரசக்குள்ளா தான செய்வாங்க
ரசகுல்லாவு செய்வாங்க முட்ட இதுவோ ஸ்வீட்டு செய்வாங்க அதுல முட்ட ஒடச்சு போட்டு அப்பறமா அது அப்டியே பொரி பொரி பொரி பொரி பொரியா ஆகு அது நல்லா இருக்கு அதோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
உம்
கொஞ்ச ப்ராசஸ் அதிகமான போ நம்ம ரசகுல்லா அந்த அ ரஸ்மலாய் அதெல்லா செய்யற ப்ராசஸ் கொஞ்ச லென்த்து அந்த அந்த இ பாலோட அது கூட எடுத்து அது நல்லா ஒரு காட்டன் துணில நல்லா புளிச்சி அப்பறமா அது நல்லா என்ன பண்ணுவாங்க க அந்த கோவா எல்லா போட்டு மாயவ் மாதிரி பெசைவாங்க நல்லா சாஃப்டா கோவா சக்கர எல்லா போட்டு பெஸ் செஞ்சு அதுல என்னா பண்ணுவாங்க இந்த இந்த பாலு அப்
இப்ப வந்து அந்த பால் அந்த பால் இது எடுத் த்தமே அதுல வந்து கோவா போட்டு பெசைவாங்களா
ரஸ்மலாய் ரஸ்மலாயி சொல்லி செய்வாங்க பாத்தீங்களா கோவா கோவா சர்க்கர எல்லா போட்டு பெசஞ்சி ம் ஒரு மாவு கொஞ் ஞ்சநேர விட்டுட்டு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுவாங்க நம்ம ம இப்ப பூரிக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டா புடிச்சு தட்டுறோ இல்ல கையில வச்சு பூரிக்கு ரவுண்ட் ரவுண்டா போட்றோல்ல அந்த மாரி குட்டி குட்டி ஆமா போட்டு அமிக்கி அமிக்கி வச்சிட்டு அது தனியா என்ன பண்ணு ஒரு சைட்ல பால் நல்லா சுண்டா தண்ணியே ஊத்தாம சுண்டா காய்ச் சிட்டு அப்பறமா மில்க் மேய்டு அப்பறமா நெறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா நல்லா கெ அரிச்சு அதெல்லா சேத்துப்பாங்க சேத்துட்டு கொஞ்சோ அந்த கேசரி இருக்குல்ல கேசரி இல்ல அ என்ன சொல்லுவாங்க
ஆ, ஆ என்னா ஐ அ கோவ
ஆ அது போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்கே அது கொஞ்சோ எல்லோயிஷ் ஆகுங்லே அது நல்லா திக்கா சூப்பரா வரோ அதுலே என்னாப் பண்ணுவாங்கே இந்த ரஸ்மல்லாய் ரெடி பண்ணி வெப்பாங்கல்லே தட்டி அது என்னா பண்ணுவாங்க அந்த ரா அந்த இதுல போடுவாங்கே அந்த லிக்விட்லே ரஸ்மல்லாயிலே அதுல போட்டு நல்லா ஊற வெச்சிட்டு ஒரு சிலர் பேரு சூலா கூட கு சாப்புடுவாங்கே ஆமா ஒரு சில பேரு சூடா குடிக சாப்புடுவாங்கே ஒரு சில பேரு ஃப்ரிட்ஜ்ல வெச்சு நல்லா சில்லு சில்லுன்னூ சாப் போவாங்கே இதுலே நம்மே என்னாப் ன்னோனுன்னா கொஞ்ச நெய் விட் தி கொஞ்சோ வருத்து கூட அது மேலாப்பா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா போட்டு சூப்பரா இருக்கோ எ தங்கச்சி செம்மையா செய்வா இது
நீங்கே சொல்லும் மோதே எனக்
ஆமா தோழி எனக்கே ரொம்போ பிடிக்கு எனக் கு பால் கோவானாலே ரொம்போ புடிக்கோ தோழி
எ ஃபேவரிட்டே ரஸ்சுமொல்லாய்தா ரஸ்மொலாய் ஆமா ரஸ்மொல்லை ரத்தகுல்லா ம்
எனக்கு ரசகுல்லா விட ரசமலாய் இருக்கு இல்லையா அத ரசு செய்வாங்க பாத்தீங்களா லி க்விடு செஞ்சு அதுல ஊற வப் புவம் சூப்பரா இருக்கோ செம்மையா பண்ணுவா என் தங்கச்சி அது சாப்டுட்டு அவுங்க மாமியார் வீட் வீட்டுல வரும்போதெல்லா நாங்க வரோ எங்க மருமகிட் சொல்லி இது பண்ணி வெக்க சொல்லுங்க அப்டின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க அது அது சாப்டுது பஸ்ட் டு அவுங்க வந்தாங்கல்ல வீட்டுல அவ கையால அவ செஞ்சு வெச்சி அவுங்களுக்கு குடுத்த உங்க மருமக உங்களுக்கு ஆரப்போற மருமக தா இது செஞ்சா அப்டின்ட்டு குடுத்தாங்க எல்லா அப்புறோ சாப்டுட்டு ஒரே பாராட்டிட்டே இருந்தாங்க ஏன் தங்கச்சிக்கு அந்த அவலுக் கொஞ்சோ நல்லா இன்ட்ரெஸ்ட் குக்கிங்ல எனக்கு அவ்ளோவா தெரியாது அவ நல்ல செய்வா அப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லா ரொம்பவே நல்லா செய்வா இந்த ஆன்லைன்ல பாத்து சமைக் க்கிறது இப்போ புதுசா ஏதாவது ட்ரைப் பண்ணணோ அப்டின்னா கூட நல்லா பாத்து இது பண்ணுவா அவளுக்கு ரொம்ப இன்டரெஸ்ட் குக் பண் குக்கிங்கள இருக்கட்டு அந்த அப்புறமா ஸ்டிச்சிங் நீங்க பேச நீங்க பேசி இருக்கீங்கல்ல என் தங்கச்சி கிட்ட ஆமா அவுளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்டிச்சிங் பண்றதுல விக விகமா பொண்ணுக்கு ட்ரெஸ் தெச்சு தெச்சு போடுவா
பாத்தா என்னுடைய கேரக்டர் அப்டியே பாதி இருக்கு அவுங்ககிட்ட
ஆமா
உம்
செம்மையா அ ட்ரெஸ்ஸு கூட பாத்துங்களா ஏதாவது பாத்துட்டா இப்ப ஏதாவது ஒரு கடைக்கு போற எங்காது து பாப்பா அவ பொண்ணுக்கு ஏதாது நல்ல ட்ரெஸ் பாத்துட்டானா அந்த டிரஸ் எப்படி இருக்கு எப்படி தச்சிருக்காங்க எல்லாம் பாத்துட்டு வந்து வீட்டுல அப்டியே கட் பண்ணி தச்சு உடனே அவ பொண்ணுக்கு போட் ட்டு பாத்துருவா அப்பறமா என் பொண்ணுக்கு கூட தச்சு தருவா
ஆஹ்
அவளுக்கு நல்லா தெக்க தெரியுல்ல அதனால கடையில போய் வாங்கனோனா ரெண்டாயிர ரூபா மூணாயிரூபா அந்த மாரி சொல்றாங்க ஒரு ஃபிராகு சரியா இவ என்ன பண்ணுவா துணி வாங்கி தச்சா அவளுக்கு கு அவரோட இதுல ஆமா கம்மியோ ஆயில் து இப்ப என் பொண்ணுக்கு பர்த்டேக்கு இருக்கட்டு இல்ல வீட்டுக்கு எப்பாது வரும் போது எதாவது வாங்கிட்டு வருனுனா கூட அவ ரெடியா தச்சு கரெக்டா என் பொண்ணு அவோட அளவுக்கு ஏத்தா மாதிரி கரெக்டா தச்சு கொண்டு வருவா சூப்பரா இருக்கு செம்மையா தைப்பா அந்த அறிவு எங்களுக்கு இல்ல சொல்ல போனுனா
ஆஹ்
அவளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதனாலயே எங்க அப்பாக்கு அவனா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கு எங்க அப்பா டைலரு லேடிஸ் டைலரு அஹ் அதனால அவ அப்பா கூடேயே இருந்து நல்லா தச்சு க நல்லா எப்படி தைக்கணு அப்டியே எல்லா கத்துக்கிட்டா
ஆஹ் எனக் கூட இந்த மாரி ஸிட்ச் பண்றது சமைக்கிறது அப்பறம் ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ற து மருதாணி போடறதுலா எனக்கு ரொம்ப பிடிக்கு கு
அப்டியா நா மெஹந்தி ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் சுதலா நா இப்டி போய் சம நா இப்டி போய் வெளியில மேக்கப் பண்ணி மருதாணி போட்டு நா இப்டி போய் என்னோட ஓன் பிசினஸ் நானே பண்றது தனியா ஆர்டர்ஸ் வந்துச் ன்னா எடுத்து பண்ணுவே கேர்ள்ஸ் இப்ப நிறைய பெரிய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா கேர்ள்ஸ்கல்லா கூப்டுட்டு போய் பண்ணுவே அப்டின்ட்டு இப்போ ஒரு நம்ம ஈ சி ஆர் சைட்லல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லா மெஹந்தி ஃப்பங்ஷனு அதுக்குனு மெஹந்தி ஃபங்ஷனுக்குனே ஒரு நாள் வெ ச்சு நல்லா கிராண்டா சூப்பரா பண்ணுவாங்க
இந்திகாரங்க தான அத மாரி வப்பாங்க
இல்ல இல்ல நீங்க வேற இப்ப எல்லா எல்லாருமே வெக்கிறாங்கப்பா
அப்டிங்ளா
க்காரங்களு வெக்றாங்க இப்போ ஹிந்தி காரங்க இல்ல இப்போ நா லேட்டஸ்ட்டா ஒரு இதுக்கு போய்ட்டு வந்த அந் த ஆக்டர் இருக்குவாங்கல் ல
ஆ
அந்த அவுங் பேர் என்ன வன் வனிதா அவுங்க அருண் விஜய் அருண் விஜயோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணோ ஆச்சுல அப்போ கூட மெஹந்தி ஃபங்ஷன் வ வச்சாங்கல்ல அ அதுல நானு போயிருந்தனே ஆமா அதுல போயிருந்தனே அங்க ரெஸ் ரெஸார்ட்ல வெச்சிருந்தாங்களே ஏ ஒய் ஆனா என்னோட ஆட்ரு கெடயா து ஆனா என்ன கூப்ட்டுருந்தாங்க அவுங்க கூட போய்ட்டு மருதாணி போட்டுட்டு வந்த அதே மாரி எனக்கு அந்த மாரி எதாது ஆடர்ஸ் வரும்போது எனக்கு வரும்போது நா வெளியே வெளில ஆளுங்கள கூப்டுட்டு போவ அப்பறமா ஜரினா மெஹந்தி டிசர்னு ஒன் ஃப்ரெண்ட் இருக்றாங்க ஆ நயன்தாராக் க்கெல்லா அவுங்கதா மருதாணி போட்டாங்க கல்யாண்த்துக்கு
ஓ
நீங்க பாத்தீங்னா தெரியு ஆனா நா எ என்னோட எங்க வீட்ல அலொவ்டு கெடயாது மூஞ்சி காமிக்றதுக்கு வெளில எல்லா போறதுக்கு அதுனால நா எப்போம்மே பர்தாலதா இருப்ப இன்ஸ்ட்டா கிராம்லியு நா இருக்க மாட்டே ஆனா அவா சைய னா பாத்தீங்கனா அவ நல்லா மூஞ்சியெல்லா காமிப் பா நல்லா எல்லாரு எங்கயோ கேமரா மேன கூப்டுட்டு போய் நல்லா சுத்தி எல்லா புடிச்சு போடுவா
அஹா
நல்லா அவ நயன்தாராக்கு போட்டே ஃபேமஸ் ஆய்ட்டா அவளுக்கு இன்டர்வியூலா எடுத்தாங்கல்ல எப்புடி போனீங்க இப்ப நயன்தாரா ஓட மேரேஜ் இதெல்லா பாத்தீங்கனா ஏ காஸ் குடுத்து எல்லாமே நெட்ஃபிளஸ்தான எடுத்து பண்ணிச்சு கல்யாண் நோ அதுனால அவள சீக்குரெட்டா கூப்ட்டு இவளுக்கு இன்ட்ரவியூ எல்லா வச்சாங்க அங்க எப்புடி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா நீங்க அவுங்களுக்குதா போட போறீங்க மருதாணி அப்டிப்ட்டு எல்லா கேட்டுட்டே இருந்தாங்க அவஸ் சொன்னா அவளுக்கே தெரியாதா அவ நயன்தாரக்கு போட போற மருதாணி அப்டின்ட்டு
அவுங்களுக்கு எப்டி இருந்துதா
சூப்பரா இருந்துச்சு சொன்னால இன்டர்வியூல ஸோ அங்கப்போன அப்பறமாதா அவ நயன்த்தாராக்கு மருதாணி போடுரதுக் போட்டா போட போறே அப்டின் தெரிய வந்துச்சு அவளுக்கு அதுக்கப்பறமா அது யாருகிட்ட சொல்லக் கூடாது வேற சொல்ட் ட்டாங்கல்ல ஆமா அவ யாரு கூடியு சொல்ல கூடாதுல்லா சொல்லிட் ட்டாங்கல்ல
இல்ல இப்ப உங்க ஃப்ரெண்டு வந்து மருதாணி போட்டு ஆ
போன் எல்லா வாங்கி வச்சுட்டாங்களா
ஓ இல்ல அவுங்க பேசனாங்களாம அவுங்க கிட்டன்ற
ஆ ஆ பேசனாலா அவுங்களு நல்லா பேசுனாங்களா